க்லா
தோழி வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி
அ சொல்லுங்க தோழி இப்ப நீங்க எங்கயும் தொ தொலைதூரோ எதும் பயணம் எதும் மேற்கொண்டிருக்கீங்களா தோழி
ஆ ப அ கண்டிப்பா கண்டிப்பா பயணம் வந்து பாத்தீங்கன்னா நெறைய பயணம் வந்து இப்போ சமீபத்துல எனக்கு திருமணமாச்சு அதுல இருந்து வந்து பாத்தீங்கனா ஃபுல்லா வந்து பயணம் பயணம் பயணமாதா போயிட்ருக்கே அதுக்கு முன்னாடி வந்து நா பெருசா பயனெல்லா போமாட்ட ஏனா வீட்ல வந்து நம்பர் கமிட்மெண்ட் பாத்துட்டு இருப்போ வேலைக்கு போரது அந்த மாதிரியே இருந்தது ஆனா இப்ப வந்து நம்ம கூட இருக்கறவங்க வந்து ஒரு பயணம் வந்து விரும்புறாங்க பயணம் விரும்பி அப்டின் ங்க போது அவரே வந்து நம்மள ஒரு நாலு சக்கர வாகன மாட்டோம் இரு சக்கரம் வாகன மாட்டோம் எல்லாம ஓட்டுவாங்க அப்டிங்கிற பட்சத் துல நமக்கு ஓட்ட தெரியாது நமக்கு வந்து அது பிரச்சனை கெடையாது அதனால சேரி ஒரு ஆள் ஓட்றாங்கங் போது பின்னாடி வேடிக் பாத்துட்டு வரக்கு நல்லா இருக்கு அந்த மாரிதா வந்துட்டு இரு சக்கர வாகனத்துல பயண வந்து மேற்கொள்றது எனக்கு ரொம்ப புடிக்கும் நான்கு சக்கர வாக துல அதே எடத்துக்கு கூட்டிட்டு போனாலு எனக்கு வந்து செட்டாகாது கொஞ்சோ வயிறு பெரட்றது ஒமற்ற மாதிரி அந்த மாதிரி நெறைய ஒரு அ உபாதைகள் வந்து வரு ம் இதே எனக்கு வந்து இருசக்கர வாகனத்துல வந்து போயி நல்லா ஒரு பழக்கம் ஆயிடுச்சுனே சொல்லா நறைய இடங்களுக்கு வந்து நா பயணம் மேற்கொண்டிருக்கே இப்ப வந்து பாத்தீங்கனா சமீபத்துல சென்ற வாரமு கூட நாங்க போயிட்டு வந்தோ அந்த மாதிரி ஆ ஒரு மலை பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு மிக அரும அருகாமையிலே இருக்கு அதாவது எங்க வீட்ல இருந்து மூணு மண் நேரோ வந்து பயணம் அப்டின்னு சொல்லலா அது வந்து பாத்தீங்கனா ம் அ ரொம்ப அது வந்து ஒரு ஃபேமஸ்ஸான எடம்னு சொல்லலா அப்போ அந்த டைம்ல வந்து ஒ இரவு நேரம் தா சனிக்கிழம வந்து அ கணவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தாரு செரி போலான்னு முன்னாடியே நாங்க எ ஏற்பாடு பண்ணிருந்தோ எங்களுக்கு பெருசா தேவப்படாது எதுமே அ ஒரு நாள் மாத்ரத்துக்கு துணி ரெண்டு பேத்துக்கு அப்பறோ பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு உணவு ஐட்டம் நாங்க பெருசா எடுத்துக்கமாட்டோம் அப்டி தோணுச்சுனா ஏதாவது டீ குடிக்கர்தோ ஸ்நாக்ஸோ அந்த மாரிதா நாங்க வந்து இது பண்ணிப்போ அது போக வந்து பாத்தீங்கன்னா போற வழியிலே நாங்க சாப்டுக்குவோம் இப்ப ரெஸ்ட் ரூம் அங்க மாதிரிங்கபோது நாங்க வெளிய பயணம் மேற்கொல்றோம்ங்க போது அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்துட்டு உடல வந்து மாத்திப்போ எப்டி அப்டின்னா தண்ணி வந்து அளவா குடிக்கறது உண இந்த உணவு ஐட்டம் வந்து எடுத்து க்க வேண்டா நமக்கு வந்து செட் ஆகாது அப்டிங்கிற மாதிரி அந்த மாரி எங்களுக்கே வன்ட்டு இது பண்ண தெரியு ஏன்னா ரெகுலரா வந்து நாம் பயணம் மேற்கொள்றோ அப்டிங்க போ போது நமக்கு அந்த அடாப்ட் ஆயிர்வோம் நம்ம அப்டி அப்டி சேரின் சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லா இப்பெல்லா வந்து பாத்தீங்கனா அங்கே இளப்பாடுற வசதி எல்லாமே இருக்கு நம்ம இல வரலாம் ஆ கழிப்பிடம் இருக்கு எல்லாம் இதும்மே அங்கேயே இருக்கு அந்த மாரி இருக்கும் போது எல்லாமே பண்ணிட்டு நாங்க கணவரும் வந்து ன்டாரு நா என்ன ரெடியாருக்க சொல்டாரு நா வந்துட்டே அப்டின் சொல்லி அவரு துணி மணியும் நா வந்து பேக் பண்ணிவச்சிட்டே நானு வந்து எல்லா வேலைகளு முடிச்சுட்டு எல்லா ரெடியா இருந்தே வந்தோன்னே ஏழு மணிக்கி வந்தாரு ஒடனே வந்துட்டு நாங்க எல்லா கெளம்பிட்டோ அவரோட அந்த லேப்டாப் பேகெல்லா வச்சிட்டு ஆ துணி மூட்டைய வந்து அவருதா எப்பவுமே எடுத்துக்குவாரு முன்னாடி முன்னாடி பெட்ரோல் அ இதுக்கு மேல வச்சுக்குவார் டங்க்குக்கு மேல பின்னாடி வந்து எனக்கு அந்த வெயிட் வெயிட் வந்து வந்துரக்கூடாது அப்டிங்கறதுக்காக ஏன்னா ஏறப் போறது வந்து மல அப்படி மல ஏறும்போது வந்து பாத்தீங்கா பின்னாடி வெயிட்டு இழுக்குதுங்கும்போது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பின்னாடி சஞ்சிடு ஏறாது அதனால வந்து அவரு அந்த பாரத்தையெல்லா தாங்கிட்டு வண்டி ஏத்துவோ மேல அ கரெக்டா ஏழு மணிக் ணிக்கே நம் கேளம்னா கா எல்லாம் சப்புட்டு எல்லாம் போற வழியிலே எல்லா இழப்பாருக்குன்ட்டு டீ குடிச்சுட்டு எல்லாம் போம் போது பதினொன்று மணி அப்படிங்கும் போதுதா போய் சேந்துப்போ அங்க மலைப் பிரதேசத்துக்கு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊரே வந்து தூங்கிட்டுருந்தது சில ஒரு கடைகள்ல மட்டு காய்கறி எல்லாமே வந்து ஒ இது பண்ணிட்டுருந்தாங்க நாளைக்கு வந்து வேல பாக்குறதுக்காக நாளைக்கி விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கெழமை அப்படிங்கனால எல்லா வந்து அறுத்து வைக்கிறது அந்த மாரி வேலயெல்லா பாத்துட்டுருந்தாங்க அப்ப வந்து தங்கும்மிடம் வந்து நாங்க முன்னாடியே வந்து எதுவு ஏற்பாடு பண்ணால சரி உ தோ சீசன் டைம்ங்கறனால வந்து பாத்தீங்கன்னா நறைய பேத்துக்கு வந்துட்டு அ தங்கறத்துக்கு வந்து ஹோ ட்டல்ஸே இல்ல ரோட்லயெல்லா படுத்துட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லி உள்ளூர்வசிகள் சொன்னாங்க அப்புறே சேரின்னு அப்படியு வந்துட்டு ஏங் கணவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு உள்ளருக்கற ஒரு எடத்துல வந்து ஸ்டே கண்டுபிடிச்சு போயிட்டோ போயிட்டோ அதுக் மொதநாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதெல்லா முடிச்சுட்டு செரி அ காலேலக்கி நேரத்துல கெளம்பிட்டோ கெம்பிட்டு செரி சுற்றுலா தலங்களையாவது பாத்துட்டு வரலாம் அப்டின்னு சொல்லி செரி போற வழில நம்ம பாத்துட்டு போயிக்கலா ஏன்னா நம்ம தனியா இதுக்குன்னு மெனக்கட்டு போய் சுத்துன்னோம் அப்டின்னா நறைய வந்து கூட்டமாருக்கு அ உள்ள வந்து நம்மனால போ முடியாது அப்டின்னு சொல்லிட்டு செரியான டிராபிக்காருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்தக்காரங்கள் வந்து அதே மலைக் பிரதேசத்துல ஒருத்தர் இருந்தாரு அவரையு போய் பாத்துட்டு அவரோட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி மெயின்டென் பண்ணிட்டு அ வ் ஏனா புதுசா திருமணம் ஆனவரு அப்டிங்கிறனா ஆன அப் அப்டிங்கிறனால இவரையு வந்து அவங்க பாத்தது கெடையாது அதனால இவரையும் வந்து வந்து அறிமுகம் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறோ நாங்க வந்தோ அது ஒரு நல்ல அனுபவமாவே இருந்தது ஆனா அவரு என்ன சொன்னாரு அப்டின்னா நீங்க வரேங்கன்னு சொல்லி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா நா வந்து ஸ்டேஜப் பப்புடி பண்ல அப்டின்னு சொன்னாரு அப்பறம் நாங்க சொல்ல இந்த மாரி நாங்க வ ந்து தங்குறதுக்கு கஷ்டப்பட்டோ அப்படிங்கறத அவர்கிட்ட சொல்லல்ல அ சொல்லாம சேரி அடுத்த முறை வந்தோ அப்டின்னா ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு மிக அருமா அருகாமையில் தா வந்து ஒரு தங்கும் விடுது வந்து இருக்கு அதனால நாங்க அடுத்த வாட்டிக்கி கண்டிப்பா வருவோ ஏன்னா வந்துட்டு நாங்க மாசத்துக்கு ரெண்டு வாட்டியாவது அந்த மலைப்பிரதேசத்துக்கு போயிருவோ அதனால அடுத்த வாட்டி நாங்க சீசன் இல்லாத டைம் கண்டிப்பா வரோ உங்ககிட்ட சொல்றோ அப்டின்னு சொல்லியிருக்கோ அப்ப வந்து நம்ம போற ஒரு தங்கிக்கிற எடத்துல யாரும் நமக்கு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ இருக்காங்க அப்‌டிங்குமபோது நமக்கு எதுக்குமே அங்க வந்து பிரச்சன இல்ல இல்லைங்களா தோழி அந்த மாரி ஒரு அனுபவம் வந்து இப்ப சமீபத்துல நடந்தது நல்ல ஒரு சிறப்பான அனுபவமாவே இருந்தது நாங்க வந்து என்னதா நாங்க தங்கமிடம் வந்து ஒரு சிட்டியில இருந்தாலும் வந்துட்டு நாங்க எங்க போய் எங்களோட பெரியப்பா வந்து புள்ள உறவினர போய் பார்க்குமிடம் வந்து கொஞ்சோ நல்ல காடு பகுதியா இருந்தது அதுல வந்து காட்டு எருமைகள் அந்த மாரியெல்லாமே நாங்க பாத்தோ அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது சொல்லி எங்களு க்கு
கண்டிப்பா தோழி இப்ப நீங்க பாத்தீங்கன்ன இந்த காட்டெருமைகல்லா பாத்தே அப்டின்னு சொல்லிருக்கீங்க நா அதெல்லாமே வந்து இ டி வி என்ப தொலைக்காட்சி மூலியமாதா நா அதெல்லா பாத்திருக்கே நா இந்த மாரி விஷயங்களா நா நேர்ல பாத்ததுல்ல ஆ ரண்டாவது பாத்தீங்க அப்டின்னா நம்ம எங்கயுமே நம்ம போகமுடிது ஒரு முன்ன எச்சரிக்கையாதா கண்டிப்பா நம்ம போகணும் ஆ அதாவ்து ம் தங்குற எடத்த தங்குற எடமா இருக்கட்டும் அத நமக்கு அந்த எடத்துல ஒருத்தவ்ங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்டின்னா அந்த மிக ரொம்போ முக்கியம் ஒரு நல்ல ஒரு செயல்பாடு தோழி அத நமக்கு தெ தெரிஞ்சவங்களோ இல்ல வந்து நல்லா அந்த எடத்த தெரிஞ்சவங்களா இருக்குனு நம்ம க்கு தெரிஞ்சவங்களா இருக்கனு நமக்கு தெரிஞ்சவங்க அப்டின்னாக் க நமக்கு பய இல்லாம ஒரு எடத்து கெளம்பி போறதுக்கு ஈஸியா இருக்கு அதவிட இன்னொரு எடத்துக்குதா நம போறோ அப்டிங்கம் பொழுது தெரியாதவர்களிடம் போய்ட்டு நம்ம வந்து எதையுமே ஒரு ம் உதவி அதாவ்து நம்ப ஒரு ஒரு மலைப்பிரதேசம் அப்டின்னு சொல்றதுனால அந்த மலைகள ஏறதா இருக்கட்டும் இல்ல அங் மலைகளோட கோவில்களுக்கு செல்றதா இருக்கட்டும் நமக் தெரியாதவர்கள்ட்ட போயிட்டு ம் கேக்குறதுங்கறது கொஞ்சோ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நில பயோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நில அது ஏனா எல்லாருக்மே வந்து கரெக்டா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா காலகட்டத்துல உலகத்துல என்னென்னவோ நடக்குது கேக்குறதுக்கே பயமா இருக்கு அந்த மாரி விஷயங்கள்லா கா இப்ப நடந்துட்டு இருக்கு காது கூட எதுவுமே நம்மளால கேட்க முடியல இப்டியெல்லா நடக்குதா அப்டின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற நெலமைல இருக்கு அதனால நெம்மோ என்ன பண்ணணு அப்ப வந்து கொஞ் சோ நம்ம நல்லா ஒ அதாவ்து அங்க சுற்றி க சுற்றி காமிக்க கூடிய ஒரு நபர் இருப்பாங்கல்லையா அந்த கைடன்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தங்க இருப்பாங்க சோ அந்த மாரி ஆட்கள நம்ம வந் து அணுகி அவங்ககிட்ட அவங்க மூலியமா நம்ம போயி நம்ம சுத்தி பாத்தோ அப்டின்னா நல்லாருக்கு அப்டின்னு நெனைக்கிறே ரெண்டாவ்து நம்ம எந்த எடத்துக்கு நம்ம தனியா பயணிக்க கூடாது அதாவ்து நம்ம ஒரு எடத்துக்கு பேயிட்டோ அப்டின்னா இப்ப இப்ப பாரு இப்ப ஊட்டி கொடைக்கானாலே எடுத்துக்கோங்க நம்ம அந்த எடத்துக்குப் பொய்ட்டோ அப்டின்னா ஒரு பத்து பேர் இருக்ககூடிய எடம் அந்த மாதிரி எடத்துல போய்ட்டு நம்ம சுத்தி பாக்கணு நம்ம பாட்டுக்கு தனியா ஒரு எடத்துக்கு தனியே நம்ப கெளம்பி போக கூடாது
ம் ஆ
ஏனா அதெல்லா வந்து நமக்கு வந்து ஆபத்து தரக்கூடிய எ வ அதாவ்து அந்த எடத்துல யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலா இல்லையா அந்த எடத்துல வந்து இப்போ இப்ப இந்த எடத்துக் போனா இங்க தனியா யாராவ்து வந்தாங்கன்னா நம்ம எதாவது பண்ணு அப்டின்ற மாரி எல்லா ஒரு கு கூட்டோ சுத்திக்கிட்டுருக் சோ அதனால நம்ம எப்போ வெள்ல போனாலும் அந்த எடத்துல ஒரு ஒரு ஒரு ஒரு கூட்டம் நிறைந்த பகுதிலதா நம்மளுமே நின்னு வேடிக்க பாக்கறதா இருக்கட்டும் செய்யறதா இருக்கட்டும் பாத்துட்டு வரணும் அது மாரி சாப்புடக்கூடிய கடைகளையும் நம்ம ந வந்து நல்லா பாத்து சாப்புடணு ஏன்னா எல்லா நம்ம கூட்டோ வர வர வர இப்போ ஒரு பஜ்ஜி வட எடுத்துக்கிட்டாவே துப்ப பயன்படுத்துனா அதே ஆ ஆயிலதா திரும்பவு பயன்படுத்துறாங்க அதே எண்ணெயே திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க இதுனால உடலுக்கு தேவையற்ற உபாதைகள் தே வருது தோழி ஏனா நா வந்து இப்போ எனா என்னோட கொழந்தைங்கள அழச்சிட்டு நா வெளில போனா ரொம்ப பெருசா எதுவும் சாப்பிட மாட்டோ அந்த வட அது வட ஐட்டம்தா அதிகமா சாப்டுவோ எண்ணெ பலகாரொ சாப்டுவோ
ம்
வடையா இருக்கட்டும் பஜ்ஜியா இருக்கட்டும் இதுதா நாங் நாங்க எல்லாருமே விரும்பி சாப்புடுவோ ஆனா அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள்ல கூட்டமே இப்போ ஜே ஜேன்ருக்கு பாத்தோனா பழைய எண்ணெயெல்லா நமக் கண்ணுக்கு முன்னாடியே அதாது புது எண்ணைக்கு பழைய எண்ணைக்கு பாத்தாவே நமக்கு வித்தியாசோ தெரியு
ம்
சோ அத மாதிரி எல்லா நா அந்த அனுபவம்லா நா பட்ருக்க அதல்லா இப்பல்லா நா என்ன பண்றது வெளிலல்லா போனா எ எதுமே வாங்கி சாப்படுறது கெடையாது ஏ வட பஜ்ஜி முற்றிலும் தவிர்த்துட்டோ அதுக்கு பதிலு பழங்கள வாங்கிட்டு அங்க போய்ட்டு உக்காந்து சாப்பிட்றது அந்த மாரி பழோ ஒரு வாழைப்பழமா எடுத்துக்கட்டு ஒரு த்ராச்சையா இருக்கட்டு வாங்கி கழுவிட்டு அங்க உக்காந்து சாப்பிற அந்த மாரி சூழ்நிலைக்கு நாங்க மாறிக்கிட்டோ
ம் ஆமா தோழி ரொம்ப நல்ல விஷயம்தா என்னோட கணவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாரி ஹெல்த் கான்சியஸ் தா அ சில சமயம் வந்துட்டு நா என்னதா வந்துட்டு எனக்கு இது வேணு நா வந்து அப்படி கெடையாது எது வந்து எதுனாலும் சாப்டுவ ஆனா அவர் வந்து பாத்தீங்கனா ஒரு ஹோட்டலா இருந்தாலும் அது ஹோட்டல் ஒரு நல்ல ஹோட் டலா இருக்கு குடும்பத்தோடும் போம்போதும் சரி எ கூட வரம்போதும் சரி தனியா போம்போதும் சரி அம் ஒரு ஹோட்டல் வந்து நல்லா இருந்தது அப்டின்னாதா அவரு வந்து பசிச்சாலுமே வந்து சாப்புற உள்ள கூட்டிட்டு போவாரு இல்ல அந்த ஹோட்டல்ல வந்து பாக்குறக்கே நல்லா இல்ல அப்டிங்கற போது எவ்ளோ பசியா இருந்தாலும் சரி வா வேற ஹோட்டலுக்கு போலா அப்டிங்கிற மாரிதா கூட்டிட்டு போவாரு அந்த மாரி விஷயங்களே வந்து எங்க இப்போதா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தர பத்தி தெரிஞ்சுட்டு அ கத்துக்கிட்டு வர அந்த காலகட்டமா இருக்கு நாங்க இன்னு வந்து நல்லால்லா பெருசா வாழ்ந்திர்ல ஒரு பத்து வருஷோ இருவது வருஷோ அந்த மாரி இருக்குபோது ஒவ்வொரு த்தர பத்தி இப்பதா நாங்க ஒவ்வொன்னா கத்துட்டு வரங்குபோது ஒவ்வொன்னுமே வந்து ஆச்சரியமா இருக்கு பரவால அப்டிங்கிற மாரி ஏனா ஒரு ஆள் வந்து நம்ம எவ்ளோதா ஒரு கேர்லெஸா இருந்தாலும் நா எவ்ளோதா ஒரு கேர்லெஸா இருந்தாலும் அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி ஆவோம இந்த இந்த எடத்துல இப்டி இப்டிதா இருக்கணு அப்டிங்கிற மாரி வழிநடத்தி கொண்டு போறாரு
அதுக்காகத்தா க திருமணம் ஆர நம்மோ நம்ம அந்த நம்மளுடைய பெரியவர்கள் என்ன பண்ணிரு காங்க அப்டின்னா திருமண ஆகும் பொழுது அந்த பொண்ணுக்கு பையனுக்குமான வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றாங்க எதனால சின்ன பிள்ள அதாவது நம்மளோட வயசோட கொறைந்த வயசுல உள்ளவங்கல கல்யாணோ பண்ண கூடாது அப்டின்ற நம்மளோடைய அதிகபச்சம் ஒரு ஐந்து வயசு அதாது இந்த பத்து வயசுக்குள்ள உள்ளவங்கள பாத்து கல்யாணம் பன்னோம்னாக்கா அவங்க வந்து நம்மள கொழந்த மாதிரி நம்மள பாத்துப்பாங்க அப்டின்றது ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமே அதுதா நம்மள வந்து நல்ல ஒரு நல்ல விஷயங்கள சொல்லி வழிநடத் தி கூட்டிட்டு போறதுலே இருக்கட்டு நமக்கு வந்து அறிவுரை சொல்றதா இருக்கட்டு நம்மள நல்லபடியா பாத்தலதா இருக்கட்டு நம்மளு பாத்துப்போ நம்ம பாத்துக்க மட்டோன் சொல்லல நம்மள பாத்துப்போ இருந்தாலும் நம்பள விட அவங்க நம்பள இன்னு நல்லாவே பாத்துப்பாங்க எங்க க நீங்க சொல்ற மாரி எங்க கணவரு சரி பெரிய கோ ஏதாவது ஹோட்டல் போரோ அப்டின்னா ஹோட்டலு எல்லா பாப்பாங்க பாத்துட்டு உணவகோ எப்டி இருக்கு அப்டின்னு பாத்துட்டு பசியே எடுத் சன இங்க வேண்டா நம்ம வேற எடத்துல போய் சாப்டுவோ அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்க நன்றி தோழி உங்களோட நா நறைய நேரோ பேசிருக்க அப்டின்னு நனைக்கிற
ஆ இன்னோரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா இனைக்கலா தோழி நன்றி
நன்றி தோழி